ஆம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர்
ஈவினிங் எப்டி போயிட்ருக்கு
இதோ பாப்பா தூங்குறாங்க நானு வந்து அப்டியே படுக்கணு இந்தா கொஞ்ச நேரத்ல தூங்கி எந்த்ரிச்சாதா அ
ஓகே ஓகே இப்ப ஈவ்னிங்
நீங்க அதா இந்த மாதிரி கொஞ்ச நேரொ ஃபோன் பாத்துட்டு அப்டியே தூங்கிட்டு ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் ஃபை தேட்டி அந்த மாரி எந்திர்ச்சி டீ போட்றது அந்த மாதிரி வேல இருக்கு நைட் டின்னர் செய்றது பாப்பாக்கு ஏதாவ்து இது சாப்பாடு குடுக்கற் கு டின்னர் குடுக்றது அப்டியே பொய்ரு நைட்டு ஒங்கள்க்கு நீங்க இந்த டைம்லா தூங்க மாட் டீங்ளா
அ நா தூங்குவ மேம் இப்ப ஏ மாம்னார் மாமியாரும் பொதுவா இருந்தாங்கன்னா ஆ கொஞ்சோ வேல அதிகமாருக்கு அதிகமாருக்கறப்போ எல்லா வேலையு செஞ்சு ச்சு கொ கொழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி நா வந்து படுக்கற டைமே பாத்தீங்கன்னா டூ த்ரீ ஆ ப்போலாயிரு
ஆமா ஆமா
ஹஸ்பண்டு இருக்கும் போது அந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தாங்கனாலு மதிய வேலல்லா முடிச்சுட்டு வந்து நா படுக் கும்போது கரெக்டா த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்டி த்ரீ பா ஃபாட்டி இல்ல போர் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமிங் ஆயிரும் சோ அதுக்கப்புறோ என்ன ரெஸ்ட் எடு முடியு கொஞ்சோ நேரோ தான இருக்கு சோ அதனால என்ன பண்ணுவோ அப்டின்னா கொஞ்சோ நேரோ ரெஸ்டெடுத்துட்டு அதுக்கப்புறோ திரும்ப எந்துருச்சு எங்க வீட்ல பாத்தீங்கன்னா யாருமே டீ காஃபில்லா குடிக்க மாட்டோ என்னோட ஹ ஹஸ்பண்டும் மாமனாரு மட்டும் குடிப்பாங்க எத்த குடிக்க மாட்டாங்க நா குடிக்க மாட்ட
ஆ ஓகே ஓகே
குடிக்கிற பழக்கோ யா கெடையாது சோ ஆனா ஆட்டோமேட்டிக்கா அப்ப நம்ம டீ காஃபி குடிக்கறதா இருந்தோ அப்டின்னா நம்ம வந்து அ ரொட்டீனா போயி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை வந்து ஆ அ பால் பாக்கெட்டு
ஆமா ஆமா
சோ அந்த மாரிதா இப்ப நா ரெகுலரா நா குடிக்க மாட்டே அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் ஈவினிங் இந்த டீ போடுறது மார்னிங் டீ போடுறதா இதுலா நா பண்ண மாட்டே ஏ ஹஸ்பண்டா எப்பயாவது விரும்பி அவங்களா கேட்பாங்க எனக்கு டீ போட்டு கூடுன் குடிக்கின் போலருக்கு அதுவுமில்லாம அவுங்க வந்து ஃபாரின்ல இருக்கறனால அங்கே வந்து இந்த பால் காப்பி அதெல்லா கெடையாது பாலு பால்லா கெடையாது கிரீம் டீ கிரீம் காஃபி அப்டிதா குடிப்பாங்க அதுவு இந்த பவுட் ப்புறோ மிக்ஸ் ஸுடு பவுடர்ருக்குல்ல சோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிதா குடிப்பாங்க அதனால இங்க இருக்கு போது அவுங்க டீ குடிக்கணு காஃபி குடிக்கணுன்னு ரொம்ப ஆசப்படுவாங்க சோ நா ரெகுலரா என் நா குடிக்காத நல்லா போய் எனக்கு போய் டீ கிளாஸ் அவுங்க கேட் டு ஏதாவது இது பண்ணா போய் டீ போட்டு குடுப்பே சோ அந்த ஈவினிங் டயத்துல மோஸ்ட்லி டீ அவுங்களுக்கு மார்னிங் தா போட்டுக்குடுப் த ஸரெஸ்ட்டுத்துட்டு திரும்ப தம்பிய எழுந்துருச்சி குளிப்பாட்டுறது இந்த மாதிரி ரொட்டின் ஒர்க் போகு அடுத்த நைட்டு டின்னருக்கு ஏதாவ்து ரெடி பண்றது சோ ஏதாவது வேல இருந்துச்சுன்னா பாக்கறது சோ அந்த மாதிரி
ஆ ஓகே
ஆ
ஓகே சிஸ் ம்
உங்களுக்கு புடிச்ச டிஷ்னா பாத்தா என்னது
எனக்கு வந்துட்டு ஃப்ஷு ரொம்ப புடிக்கு உங்களுக்கு ஃப்ஷ் பிடிக்குமா் அ ஃப்ஷ் புடிக்கு சிக்கன் புடிக்கு
ஓகே
சிக்கன் கிரேவி லெமன் ரை ஸல்லா சிக்கன் கிரேவியு செம்ம செம்ம காம்பினேஷன் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு
சூப்பர் சூப்பர் வேற என்னென்ன நான்வெஜ்லா புடிக்கு உங்களுக்கு
எனக்கு நான்வெஜ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சிஸ் எனக்கு க்ராப் ரொம்ப புடிக்கு
சூப்பர் எனக்கு வந்து க்ராப் ரொம்ப புடிக்கு நண்டு நண்டு ரொம்ப ரொம்ப புடிக்கு அப்புறோ ப்ரான்னு ரொம்ப புடிக்கு ஆ நான்வெஜ்ல ஃபஸ்ட்டு ரொம்ப புடிச்சதுன்னு பாத்தா க்ராபு
ம்
ஒரு நிம்ஷோ ஒரு நிம்ஷோ ஹலோ அண்ணா எவ்ளோ ஆ அந்தா ஒரு நிமிஷொனா ஓகே ஹலோ மேம் சாரி ஹலோ
ஆ ஓகே ஓகே மேம் பரவாயில்ல
ஓகே எடைல ஆளு
சர் சரி சரி சரி ஆ ஒகேங்க ஆ
கர் பண்ணிக்குலாமா மேம் ஆ உங்களுக்கு வேஸ்ட் என்னக்ஙு வேஸ்ட்டு நா நெக்ஸ்ட்டு கால் பண்றே உங்களுக்கு
அப்டியா சே சே மா கே கேக்க ஆ